ஆ ஏ
நல்லா இருக்கேன். நீங்க எப்டி இருக்கீங்க.
நல்லா இருக்கேக்கா
என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேன் நீங்க சாப்ட்டீங்களா
நானும் இப்பதான் சாப்ட்டேன் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா இப்பதான் சாப்ட்டேன்
என்னன்ன சமச்சீங்க இன்னைக்கு
இன்னைக்கு முட்டை கொழம்பு அப்றம் கீர அ ஐ சூப்பர் நான் முட்டை கொழம்பு கீரை மாம்பழம்
ஓ நான் வெறும் முட்டகொழம்பும் வத்தல் பொறிச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்றம் சாப்பாடு
ஓ சேரி சேரி நான் முட்ட கொழம்பு வந்து உருளைக்கெழங்கு பொறு ப செஞ்சேனா
எப்டி நீங்க உடைச்சு ஊத்தி பண்ணுவீங்களா இல்ல கட் பண்ணி போட்டு பண்ணுவீங்களா வேக வச்சு
ப்பண்ணி வந்து நான் எதுனா அந்த லெமன் ரைஸ் அந்த மாரி இருந்துச்சுன்னா அவிச்சி வந்து செய்வேன் மத்தபடி கொழம்பு மாரிதான் வைக்கணும் இப்ப நமக்கு வந்து கொழம்பு மாரிதான் வைக்கணும் அப்டின்னா கொட்டி ஊத்திடுவேன் எல்லா வெங்காயோ தக்காளி இஞ்சி
வேக வெச்சு பண்ணு
ஓ நா அப்றோ அத கொட்டி ஊத்தி அப்டிபன்ட்ட திடீர் பிளான்தா என்ன பண்றதுனே தெரில நைட்டு பிளான் பண்ணாமே படுத்துட்ட அப்றோ பா த்தா என்னடா என்ன பண்றது தெரில பாத்த ஃப்ரிட்ஜ் தொறந்து முட்ட இருந்துச்சு போடு ஒட முட்டய அப்டின்னு முட்ட கொழம்பு வெச்சுட்ட ம் ஒயிட் ரைஸா
ரொம்ப லேட் ஆயிடு சி ஆமாங்க்கா நேத்தி நைட்டு கரண்ட் போயிடுச்சு எங்க ஊர்ல
அய்யய்யோ
தூங்கவே இல்லையா அப்றோ பகல் ஃபுல்லா தூங்கிட்டே இருந்தேன் பதினொன்ற வரைக்கு தூங்கிட்டன் வேற அதுக்கப்றோ எழுந்து சமைச்சேன்
ஓ செரி செரி செரி நா தூங்குன நல்லதா தூங்குன அப்றோ காலைல டிஃபன் வந்து ச ப்பாதி பன்னீர் இருந்துச்சு
சப்பாத்தியா
ஆமா அதனால அத சாப்ட்டாச்சு அத சாப்ட்டுட்டு அந்த நாள அப்டி ஒட்டியாச்சு
காலைல நா பழைய சாதோந்தான் சாப்ட்ட நைட்டு வெச்ச சாப்பாடு அப்டியே இருந்துச்சு
ஒடம்புக்கு எவ்ளோ நல்லது பழைய சாதோ நல்லா தயிர் போட்டு பச்ச மொளகா இந்த உள்ளில்லா இருக்கல்ல சாம்பார் உள்ளி
ஆ
தெரியுல உள்ளெல்லா
ஆ தெரியு சின்ன வெங்காயோ
சில பேருக்கு உள்ளினா என்னனே தெரிய மாட்டிக்கி நா போய் கடலை போய் செல நேரோ உள்ளி தாங்க சீனி தாங்கன்னு கேப்பனா என்ன உள்ளின்றா சீனின்றா என்ன ஊருமா நீ அப்டிம்பாங்க
இதுல ஹாஸ்டல்ல இந்த பிள்ளைங்க இருந்தாங்கல்ல என் கூட அவுங்க சொல்லுவாங்க
ஓ சேரி சேரி சேரி ஓ நீங்க பேச்சலரா சமைச்சு ஒரு ஆள் டக்குனு சமைப்பீங்ளா இல்ல மொத்தமா எல்லாரு சேந்து
ஆ மொத்தமா சமைப்போ அஞ்சு பேர் இருக்கோமா ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் சமைப்போ
ஓ சேரி சேரி சேரி
ம்
ஆனா டைம் நல்லா என்ஜாய்மெண்ட் போவுல்ல டைமு
ஆ கொஞ்சோ என்ஜாய்மெண்டாதா இருக்கு ஆனா வந்து ஆ எப்டி மாத்தி மாத்தி ஷிப்ட்டு வந்துருமா அதனால ஒவ்வொருத்தவங்களு ஒரு ஷிஃப்ட் போயிடுவாங்க சண்டேனா அப்றோ எல்லாரு வெளிய போயிடுவாங்க
ஓ ஓகே ஓகே ம் சேரி சேரி சேரி ஆ அவுங்க எப்டி? எப்டி ஏனா சமைக்கிறதுதா பெரிய கஷ்டமா இருக்கு என்ன செய்யறது எது செய்யறதுன்னு இப்டியே யோசிச்சு யோசிச்சே டைம் போகுது பேசறா டைம் டேபிள் மாரி போட்டு வெச்சிர்லானு பாக்குற
நாங்க ஃபர்ஸ்ட் நாள் சாம்பார் அடுத்த நாள் ரசோ வெப்போ அதுக்கு அடுத்த நாள் கார கொழம்பு திரும்பி தயிர் வாங்கிட்டு வந்து செய்வோ திருப்பி அதே அடுத்த நாள்ளிந்து அதே
ரொட்டீனா நா பையன வேற ஸ்கூலுக்கு வர விட்றன்னா அவனுக்கு இத வெச்சா சாப்புடுவானா அப்பிடின்னுல்லா யோசன வருது அவனுக்கு இது புடிக்குமா சாப்புடுவானா ஏ சில பேரு ஃப்ரெண்ஸ்ரொல் எடுத்துட்டு வந்தா என்னடா இந்த சாப்பா எல்லா எடுத்துட்டு வந்தனு யாராச்சு சொல்லி ர்வாங்களோ அப்பெல்லா தோணிட்டே இருக்கு எனக்கு இவனுக்கு சாப்பாடு அதுனால பாத்து பாத்து செய்ய வேண்டிதா இருக்கு
எந்த ஸ்கூல்ல படிக்கிறான் தம்பி
ஆ இதுல அ காந்தி மந்திர் இருக்குல்ல எங்க ஏரியா பக்கத்துல ஒரு ஸ் கூல் இருக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்
ஓ
அங்கதா படிக்கெறான்
சேன்னு ஸ்டாண்டர்ட் படிக்க ஃபஸ் ஸ்டாண்டர்ட் தானா
ஃபஸ் ஸ்டாண்டர்ட் தா படிக்கறது அதுக்கே பாத்து பாத்து செய்ய வேண்டியதா இருக்கு
ஆமா அப் இந்த டைம்ல எல்லா குடுக்குறது தானே அப்பறொப் பெரிய புள்ளை ஆகறப்பையு கர ட்டா இருக்கு
ஆனா எல்லாமே சாப்புடுவான் இது வேணாமா அது வேணாமான்ல்லா சொல்ல மா டான்‌ அது ஒண்ணு இருக்கு அவங்கிட்ட செரி நமக்கு தா செரி புள்ள பாவமே எதனாச்சு நல்ல சாப்பாடா செஞ்சு குடுக்கெணுமே அப்டின்னு அவனுக்காக கொஞ்சொ பாத்து பாத்து செய்ய வேண்டியதா இருக்
நல்லா ஹெல்த்தியா செஞ்சு குடுப்பீங்களோ
ஆ ஹெல்த்தியாவு செய்வே ஏ எப்போவாச்சு மாசத்துல ரெண்டு நாள் கொஞ்சொ ஜங்க்கு எடுத்துப்போ இந்த மாரி கே யஃப் சி பர்கரு சாண்ட்விட்சு வீட்லயே வந்து செஞ்சுருவே
ஆ நார்மல் டேஸ்லயு நீங்க வந்து கே யஃப் சி எலா போவீங்களா
ஜிப்னா ஆ நார்மல் டேஸ்ன்னா இப்போ எதாவ்து சாப்படணும்போல தோணுல நமக்கு வாயெல்லா எ ச்சி ஊறிக்கிட்டு வருல்ல
ஆமா
அந்த மாரி டைம்ல போணுனு தோணு எனக்கு அப்ப வந்து பசி வந்துரு எது சாப் ட்டாலு எனக்கு வந்து த்ருப்தியா இருக்காது என்னதா புடுச்சதே சமச்சாலு நா இன்னெக்கி இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வைங்களே இன்னெக்கி நா கே யஃப் சி தா போணு சாய்ங்காலோ அப்டின் நா ஃப்க்ஸ் பண்ணிட்டா ஆ எனக்கு போயி ஆகணு
ம்
அந்த மாரி அத சாப்ட்டா மட்டு்ந்தா எனக்கு மத்த என்ன ஃபுட்ட வந்து குடுத்தாலு கொஞ்சொ இதுவா இருக்குற மாதிரி இருக்கு
ஓ ஆனா நாங்கெல்லா வீ வெளியே எல்லாம் போகவே மாட்டோ சாப்டுவோ தூங்குவோ ரூம்லெயே இருப்போ
நீங்க வந்து அந்த ரூம்ல இருக்கறனால உங்களுக்கு பெருசா வேல ஒண்ணு இருக்காதில்ல
ஆமா ஆனா வெளிய கெளம்பனுன்னாளே ஒரு மாரி கடுப்பா இருக்கு
ஆ ஆ அது நீங்க அந்த வன்டே லீவ்ல நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இது பண்ணிருவீங்ல்ல அதனால அது உங்களுக்கு பெருசா தெரியாது ஆனா எங்கக்கு வந்து அப்டி கெடையாது உட்டா வந்து அத போ அ சாப்பட வேணா அத சாப்ட்டறனு அந்த மாரி சாப்ட கொஞ்சோ ஜங்க்கு எல்லா நா சாப்ட கூடாதுன்னு நெனைக்கிறே வாக்கிங் போறே வீட்லயே ஒர்க் அவுட் பண்றே எல்லாமே பண்றேனா ஆ னானாலு கொஞ்சோ வாய் கேக்குதுனால கொஞ்சோ தொப்ப வர தெரிஞ்சு போச்சு
எனக்கு வேற தொப்ப அதிகமா இருக்கு நா இதுக்கே அதெல்லா சாப்டவே மாட்டே சுகர் எடுத்துக்க மாட்டே ஆனாலு தொப் ப வந்துச்சு
ஓ எனக்கு வந்து கொஞ்சோ ஒக்காந்துட்டே கொஞ்சோ அதிகமா ஒர்க் இருக்கா அதனாலயே மு க்காவாசி அதுவு தொப்ப வர காரணோ அதுக்கு தா என்ன பண்றதுனே தெரில
நானு கொஞ்சோ கொறைக்கணுன்னு ட்ரை பண்றே நீங்க எதா டிப்ஸ்ஸு சொல்லுங்களே நீங்க தா வொர்
நா வந்து வொர்க்கவுட் பண் றனா என்னது பண்ணுவே இந்த ஸ்குவாட் இருக்குல்ல அந்த தொ உக்காந்து உக்காந்து தோப்பங்கறன மாரி போடுவாங்கள
ஆ
அந்த மாரி போடுவே வாக்கிங் நடப்பே நல்லா நடப்பே ஒரு ஃபோர் ஆர் த்ரீ அ கிலோமீட்டர் வரைக்கு நடப்பே நல்ல இன்னொன்னு என்னன்னா ம் சொல்லுங்க
நாங்க வந்து டெய்லி பஸ் ஏறி ஒர்க் ஒர்க்குக்கு போறதுக்கு நடந்துட்டு தா வரோ ஆனாலு இந்த தொப்ப கொறையவே மாட்டேங்குது
அது ஓகே தாப்பா அது எப்டின்னா நம்ம நார்மலா நடக்கறது வேற வாக்கிங்ன்னு நம்ம வந்து நடக்கறது வந்துட்டு வேற சோ ரெண்டுக்கு டிஃபரென்ஸ் இருக்குல்ல நம்ம வாக்கிங் நடக்குபோது வந்து ஃபுல் எஃபர்ட் வந்து அதுல போடுவோ இது வந்து ஹே வாடி பஸ்சு வந்துருச்சு அப்டின்னு சும்மா கூட்டு போறது தான
ஹாமா
ஹ அதனால அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆனா டெய்லியு ஸ்கோட் பண்ணுங்க காலேல ஒரு தேர்ட்டி த டுவெண்டி டுவெண்டியா வந்து த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபோ பண்ணுங்க ஒரு வாட்டி நம்ம இருபது பண்றோ வைய்ங்களே ஒரு பத் து நிமிஷோ கேப் விட்டு அடுத்த இருவது அப்பறோ ஒரு பத்து நிமிஷோ கேப் விட்டு அடுத்த இருவது இந்த மாரி பண்ணனு இப்டி பண்ணா கொஞ்சோ இதுவரு
நா ட்ரை பண்ணே ஃபஸ்ட்டுல ஆனா எனக்கு ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்
ஏலே அது வலிக்குல ஃபஸ்ட்டு அப்டி தாலே வலிக்கு
ஆ எனக்கு அப்டியே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சி அதனால நா பண்ணல
பண்ண பண்ண பண்ண மசில்ஸ் வந்து வலில வந்து டைட் ஆகு உன்னால என் ஃப்ரெண்டு தா ஏ உக்காந்து தடவு தடவுன்னு தைலத்த போட்டு தடவுவாக எ கால் தொட எல்லா போட்டு அப்டி தடவுவா
செரி இப்ப நானு இதுக்கப்பறோ ட்ரை பண்றே
ஆ நல்ல அது நம்ம வலி வருது அப்டின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்றோமா அப்பறோ என்ன செய்வோ நைட்டு தையலத்த போட்டு தடவோ டைகர் பாம்ப போட்டு தடவு இப்டியே தடவிட்டே இருப்போ ஆனா அந்த வலி வர வர வர நம்ம பண்ணா நம்மளால ஈஸியா வந்து அடுத்தது வந்து மூவ் பண்ண முடியு டக் டக் டக்குன்னு பண்ணிருவோ அது தா ஒண்ணு நம்ம வலி வருதுன்னு விட கூட நெறைய பேரு அப்டி தா வந்து எஃபர்ட் போட்டு பண்றாங்க வலி வர்றதுனால விட்டறாங்க
அது தா என்னமோ கரெக்ட்டா அது பண்ணனு தொப்ப கொஞ்சோ அதிகமா ட்ரெஸ் எல்லா போட்டா வெளியே தெரிது
எனக்கு எதுவு தனியா தொங்கிக்கிட்டு நிக்கி அதான் என்ன செய்றது மத்தது எல்லாம் கரெக்ட்டா இருக்கா மத்த நா வந்து கொஞ்சம் ஹைட்டன் வெயிட்டா இருப்பனா எல்லாம் ஓகேவா இருக்கு அந்த தொப்பு மட்டும் எனக்கு தனியா வெளில தெரியு ஆ எனக்கே எதோ ஒரு மாரி இருக்கு கண்ணாடில எல்லாம் பார்த்தா என்ன மாசமா கிசமா சும்மா அப்பிடி தோணுது அந்த மாரி தெ
செரி நானும் கொறைக்கிறேன் நீங்களும் கொறச்சிருங்க
கண்டிப்பா கொறைப்பேன் கொறச்சிடணும் அப்பதான் நல்லது வய்சா வேற ஆய்ட்டே போயிட்டே இருக்குல்ல நமக்கு வய்சாயிட்டே போயிட்டு இருந்தன்னா அது சரி வராது அதனால கொஞ்சம் கொறையணும் கொறஞ்சாதான் நமக்கு அடுத்த வேலைக்கு உக்காந்து எந்திருக்க முடியும் இல்லன்னா குலு பாட்டி மார் எல்லாம் பாத்துருப்பீங்கள்ல கைய்லேயேதான் எல்லாம் செய்வாங்க பாத்திருக்கீங்களா நீங்க
ஆ எங்க பாட்டி எல்லாம் நல்லா வேல செய்வாங்க என்னாலல்லா இப்பல்லாம் சுத்தமா படு த்தா எழுந்திருக்கவே முடியல கொஞ்ச நேரம் படுத்திருப்போ
நம்மளா வந்துட்டு இப்ப படுத்தாலே சரி அப்டின்ற மாதிரி இருக்கு
ஆமா நேத்து எனக்கு லீவ் தான் நான் காலையில படுத்து தூங்க ஆரம்பிச்சன்னா மத்தியானம் தான் எழுஞ்சன் அப்பியும் நைட்டு சீக்கிரமா தூங்கிட்டேன் ஒம்போது மணிக்குள்ளல்லா தல வலிக்க ஆரம்பிச்சிட்டு படுத்து தூங்கிட்டேன்
செர்தான்
ரொம்ப தூங்கிட்டே இருக்கேன் லீவ் விட்டாங்கன்னா போதும்
ம்
ம்
நா வந்து அப்படி தூங்க மாட்டே என்ன கொஞ்சம் லீவுல மட்டும் காலைல எந்திரிக்க வலிக்கும் இந்த துணி எல்லாம் எனக்கு நெறைய சேத்து சேத்து வெச்சுறே அந்த துணியல்லாம் கொஞ்சம் அப்டியே வெச்சு நீ யாராச்சும் மடிச்சு தந்தா நல்லா இருக் மோ தோணு
நானும் ஃபர்ஸ்ட் அப்டி தான் போட்டேன் அதுக்கப்பற தா நான் வந்து எங்களிட்ட மிஷின் கெடையாதா கைய்ல தான் தொய்க்கணுமா சேந்துச்சுன்னா தொவைக்கிறதுக்குள்ள முதுகுல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது அதனால அப்டி இப்பல்லாம் டெய்லியும் போட்டுட்டுருக்கற ட்ரெஸ டெய்லியும் தொவச்சாச்சு தொவைக்க ஆரம்பிச்சிடோம்
ம் நா ஆனா அப்ப பண்ணோ ஒரு வாரம் இப்போ மொத்தல ஒரு வாரத்துக்குள்ள ட்ரெஸ் போடுறம்ல அத அப்டியே சே த்து வெச்சி மொத்தமா வந்து தொவக்கிறதுதான்
ஹம்
ஆனா நானும் நெனைப்பேன் இததா மாத்திக்கணும் அப்டி பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு செரி ட்ரை பண்ணலாம் என்ன எப்டின்னு
செ செரி நான் அப்பறமா உங்குளுக்கு கால் பண்ணவா
ஆ செரில ஓகே வெக்கிறேன் பாய் பாய்